ஹலோ வணக்கம் சிஸ்டர் ஆஹ் கேக்குது உங்களுக் கேக்குதா க்ளியரா
ஆ கேக்குது சிஸ்டர் தோ ச்சும்மாதா சிஸ்டர் நம்மளுக்கு என்னல்லா ச் எங்கயாச்சு போணு இந்த மாரிலா எதாச்சு இருக்குல அந்த மாரி எதாச்சு யோசிச்சுட்டுருந்தே நீங்க
ஆ நா சு சும்மா தாருக்கே நீங்க சொன்னலதா தோணுது இப்ப வந்துட்டு நமக்கு சின்ன வயசுலருந்து நமக்கு ஒரு எய்மு நமக் ஒரு ஆசைனு இருக்கு ஒவ்வொரு விஷயத்துல அந்த மா ரி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் இதுல இப்டிலா இருக்கணு அப்டினு எதாவது இருக்குல அந்த மாரி எதாவது இருக்கா இருந்தா சொல்லுங்க
ருக்கு சிஸ்டர் நறையா ஓ கே நா வந்து எப்டினா எங்க ரொம்பலா வெளில போனதில்ல வெளியூர்களுக்கோ இல்ல லீவுக்கெங்யாச்சு போவாங் இந்த மாரி விடுமுறை நாட்களேலா அந்த மாரி தா போனதில்ல ரொம்ப அ செரி அந்த மாரி எங்கேயாச்சு போணுன்ட்டு ரொம்ப ஆச தூரமா எதாச்சு வேற ஊர்களுக்கு வேற நாடுகளுக்கு அந்த மாரிலா போணுன்ட்டு
ம்
போனதில்ல அப்றோ எனக்கு இந்த அமை தியா இருக்கு தெரியுமா அந்த மாரி பிளேசஸ் ரொம்ப பிடிக்கு பீச்சுக்கலா பீச்சு க்லா நைட்டு போனது ரொம்ப பிடிக்
பிடிக்கு ஆமா கண்டிப்பா நைட் டைம்ல வந்துட்டு கூட்டமே இல்லாமா தனிமையா அந்த சத்தத் அல சத் அத மட்டு கேக்கு
ஆமாமா ஆ உங்களுக்கு சிஸ்டர்
கொஞ்சோ தனிமையில இருக்கறது புடிக்கு அது தனிமையில இருக்கிற எடோ எப்டி இருக்கணுனா இந்த மாதிரி நீ சொல்ற மாரி இரவு நேரமாதா இருக் கணு நல்லா பாட்டு கேக்கணு நல்லா ஹெட்செட்ல பாட்டு போட்டு எனக்கு அப்டி கேட்டுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு
அப்டியே சைலண்டா பீச் ஓரமா ம் அந்த மாரி கொஞ்சோ கூலிங்கா இருக்கு அந்த டைம்ல கொ சோ நைட் டைம்ல பீச்லல்லா போனா ம் பகல்ல எல்லா அப்டி இரு க்க முடியாது ரொம்ப சத்தமா இருக்கு எப்வுமே அமைதியே இருக்க மா இரு க்காது நைட்டு வந்து கொஞ்சோ அமை
அமைதியா இருக்கு அதுதா ஏ எது எந்த ஒரு விஷ்யமே வந்துட்டு நைட் நேரத்துலதா அதி கமாலுமே ரசிக்க முடியு ரொம்ப அமைதியா இருக்கு எந்த சத்தமு இல்லாம கிளியரா கேக்கு அதனால வந்து நைட்டு வந்துட்டு இப்போ வெளில போயி நா உக்காந்துருப்பேன் உக்காந்த கீழ ஒரு எதோ ஒரு குருவி இருவி கத் நாவு கூடே அந்தே சத்தோ அவ்ளோ ஒரு மைல்ட்டா நல்லா கேட்கோ நமக்கு அந்தளவுக்கு ஆஹா இருக்கோ அது
ம் ச்ச நம்மளோட இதுவுமே கொஞ்சோ ச்ச ரிஃப்ரெஷ்ஷா இருக்கோ மைண்ட்டு மேவோ ச்ச அந்தே மாரி சத்தங்களோ றோ கேக்கம்மோது இப்போ பீச்சுக்குலா போனோனா அந்தே அலைகள் சத்தங் கேக்கம் மோதே கொஞ்சோ நல்லாலிருக்கு ச்ச எவளோதா நம்மளுக்கு கவலைகளோ இ தோ பிரச்சனைகளோ இருந்தாலுமே அங்க போனா கொன் சொ நல்லா இருக்கு
ஆமா கண்டிபா நம்ம எல்லாத்தையு மறந்துருவோ
ஆமா நீங்க அந்த மாரி நைட் டைம் போயிருக்கீங்களா பீச்சுக்
ஆஹ் நைட் டைம்ல போனதில்ல அதா சொல்றல போனதில்ல ஆச அதே மாரி இன்னொரு ஆச என்ன அப்டின்னா எனக்கு வந்துட்டு பைக்ல போக ரொம்ப பிடிக்கு லாங் டிரைவ் அது எவ்ளோ தூரம் வந்தாலு பிடிக்கு இன்னொண்ணு வந்துட்டு மல தூரல் நைட்ல அதே மாரி நைட்ல லாங் டிரைவ் போணும் பை
அஹ் ஆஹ் ஆமா அது அது இப்போ வந்து உம் உம் ஆமா ஆமா
க்ல போக ரொம்ப பிடிக்
ஆஹ் அது இப்போ நறைய பேரு அப்டி நெனைக்காங்கல்ல பைக்ல வந்து கொஞ்சோ லாங் ட்ரைவ் போனு ஆஹ் இப்ப கொஞ்சொ நெறய பேர் அப்டி யோசிக்காங்கல்ல
ஆமா இதுல நா இப்ப யோச்சதுல்ல நா காலேஜ் படிக்கைல நா ஸ் ஸ்கூல் படிக்கைல அந்த மாதிரி யோச்சது இதுல்லா நடந்துருக்கு நடந்துருக்கு எப்பனா இப்பதா நடந்துருக்கு என்னப் பிள்ளைய தூக்கிட்டு போற மாரில இருக் கு நானு என் கணவரு மட்டு போனா நாங்க லவ் பண்ணது கூட அப்டி போ முடில
ஆஹ் ஆஹ்
ட்டு போடலானு பாத்தா இ ப்ப பிள்ள ஆயிடுச்சா இவங்களுக்காக நம்ம ரொம்ப சேஃப்டியா போ வேண்டியதா இருக்கா நா என்ஜாய் பண்ண முடியல
ட்டிய தா போணு
கண்டிப்பா
ஆஹ் எப்பவுமே வெளிலலா நடந்து போனாலுமே ரொம்ப பாத் தா நடந்துமே போக வேண்டியதா இருக்
கண்டிப்பா இந்த காலத்துல வந்து நம்ம வந்துட்டு நம்ம ரொம்ப ஜாக்ரதையா இருக்கணு அந்த மாதிரி ஆயிடுச்சு சமுதாய வந்து ரொம்ப நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக் தல்லப்படு
ஆமா ஆமா நடந்து போனாலுமே நம்ம பாத்து நடந்துப் போக வேண்டிதா இருக்கு நம்ம ஓரமா நடந்து பத்ரமா போக வேண்டிதா இருக்கு
ஆமா இப்ப எல்லாமே மாறிடுச்சுமா இப்ப நம்மல்லாம் யோசி பாரே ஆமா அம்மா லா வந்துட்டு நம்மல்லாம் படுக்க போட்டுட்டு அப்டி போய் வேலை பாத்தாங்கன்னா நம்ம இப்டி மேல பாத்தோம்னா மேல பாத்தபடியே கிடப்போம் விளாண்டுட்டு இப்ப இருக்க பிள்ளைங்கள அப்டி விட்டுட்டு போக முடியுமா போய் இப்டி திரும்புருக்குள்ள காணாம போயிருதுகா எம் புள்ள எந்திரிச்சு ஓடிரும் அந்த அளவு மாற்றம் அதிகமாயிடுச்சு அதே மாரி அப்பல்லாம் நம்ம வந்து என்ன குடுக்கறாங்களோ அத சாப்புடுவோம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இப்போதான் பொறந்து இப்போதான் சாப்டவே ஆரம்பிக்குதுங்க அப்பவே இதுகலுக்லாம் டேஸ்ட் தெரியுது
டேஸ்ட்டு ஆமா இப்பமே தெரிஞ்சுது அஹ் இப்ப என்னன்னா அ இனிப்பு தா ரொம்ப பிடிக்குது எல்லா குழந்தைகளுக்குமே ஆஹ் ஏதாச்சு இனிப்பு வந்து பிடி க்குது ஆஹ் அது விரும்பியும் கேக்குறாங்க எங்க போனாலுமே ஏதோ ஒரு இது சாக்லேட் இப்பதான் இப்ப ஃபுல்லா சின்ன பசங்க ஃபுல்லா சாக்லேட் தா
கண்டிப்பா ஏன் பொண்ணுக்குலாம் பூச்சி பல்லே வந்துச்சு சொன்னாலும் கேக்க
ஆமா ஆமா ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் அஹ் நீங்க நைட் பிரியாணி சாப்டுருக்கீங்களா
நைட்ல சாப்ட்டது இல்லையே உனக்கு ரொம்ப புடிக்குமா
இல்ல பிடிக்கா பிடிக்குனு இல்ல
நைட்டு பிரியாணி சாப் இல்ல நைட்டு பிரியாணி சாப்ட்ருக்கீங்களா அப்டி ஏன் வீட்டுல செஞ்சு சாப்ட்டுக்க புரியதா உனக்கு வீட்டுல இப்ப மதியம் செய்வோம் நைட்டும் அதான் சாப்புடுற நெலம இருக்கும அப்டி சாப்ட்ருக்கேன் நீ சொல்ற மாரி கூடா அது நல்லா இருக்கும் மல பெய்ற மல பெய்ர டைம்ல ஆஹ சொல்றாங்க ஆமா நானு இந்த மழ பேயிற டைமு இந்த நைட் டைம்ல அப்டியே போறாங்க ஒரு ரவுண்ட் அவங்கள கார்லா வெச்சிருக்கு காங்க அப்டே போறாங்க போயிட்டு அப்டி நானு நெறைய அந்த இந்த ரீல்ஸ்ல எதோ பாத்து போயிட்டு அப்டியே சுட சுட பிரியாணி இப்பல்லா பிரியாணி வந்துட்டு இதுல வேற கொண்டு வன்ட்டாங்க பாத்தியா பாட்ல வச்சு
ஆமா சிஸ்டர் மூங்கிலு ம் அதெல்லா பாக்க வித்தியாச தா ஆ இப்போ நிகழ்ச்சிலலா வகையான பிரியாணிருக்கு
ஆமா நமக்கு தான் தெரில நமக்குல்லா பிரியா நமக்குலா பிரியாணினா பிரியாணி
அவ்ளதா தெரியு நம்ம வீட்டுல செ செய்றது மட்டுத் தான் தெரியும் இல்ல கொஞ்ச சீரக சம்பவு பாஸ்மதிலோ செஞ்சு சாப்டுருப்போ அவங்க என்னான்னா நூறுக்கு இக்கு மேல வகைகள் சொல்றாங்க இது
ஆ ஆமா கண்டிப்பா நானு நெறைய விஷயங்கள் பசு புஸ்
ம் ம் நெறையா இப்ப நம்ம பாத்து கத்துக்குறோ சமூக வலைதளங்களலா எ பாத்து ஒவ்வொரு விதமா இருக்கு இப்ப எல்லாமே தேடி தேடி சாப்ட ஆரம்பிச்ட்டாங்க
ஆமா விதவிதமா சாப்புட்றத நோக்கி போயிட்டாங்க எல்லாருமே முன்னாடி முன்னாடி வந்துட்டு இந்த இந்த சாப்பா பண்ண அந்த சாப்பாடு தா இட்லி பொங்கல் இப்ப அது அந்த காமெடி வருல்ல இட்லி பொங்கல் எப்ப பாரு இட்லி பொங்கல் வட புதுசா எதாது கண்டுபுடிங்கயா அந்த மாதிரி புதுசு புதுசா போயி ச்செல்லா
ஆமா நம்ளுக்கு தெரியுதுல்ல இப்ப இவங்க ஒருத்தவங்க போறாங்க ஆனா மெனக்கெட்டு அதுவே ஒரு வீடியோவா எடுத்து போட்றாங்க
ஆமா அத அத நம்ம நம்ம பாக்குறத விடுங்க ஏன் கொழந்தங்கெல்லா பாத்து பாத்துட்டு இப்போ நாங்கெல்லா வந்துட்டு இப் இப்ப ராகினா ராகில கூழு கின்டி குடுக்குறாங்கனா அத நாங்க குடிச்சுதா ஆகனு அந்த மாரி இவங்கெல்லா அப்பெல்லா கெடயாது அதுல பேன் கேக் செஞ்சு குடுக்கணுமா அதுலே ரொட்டி தட்டி குடு கணுமா பணியாரோ செய்யணுமா என்னே என்னே கேக்குறாங்கன்றீங்கே அது சாப்புட்டுறாங்கே சாப்பில்லே ன் சொல்லலே அவுங்கே வந்துட்டு சப்
ச்ச செரி செரி ஆனா அவங்களுக்கு வித்தியாசமா செஞ்சி தரணு ம் ச்ச இப்போ அதுதா எல்லாமே ஆ எதாச்சும் மாவிழுந்து ச்சுனா கேக்கு கேக் செஞ்சுறது பேன் கேக் நீங்கே சொல்ற மா அது பேன் கேக்கு அதுலயுமே கொஞ்சோ கலரா பண்ணி கலக்
ஆமா ஆமா அ அதுவே இப்ப கல கலருக்காக இப்ப பீட்ரூட் கீர வகைகள்ள சேக்கறது கொத்தமல்லி இதுகள சேக்குனறது அ அந்த மாரி கலருக்காக அத சேத்துகறாங்க ஆமா சத்துதா அதா அதா சொல்றேன்ல நம்ம இப்ப வந்துட்டு பழைய காலத்த நோக்கிதா போறோ ஆனா இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி டிரெண்டிங்கா
மாத்திக்கிறோ அவ்ளதா
அதே ராகி அதே கேழ்விறகு கம்பு, சோளம் அ தினை மாவு அதேதா சாப்புறோ அது எப்டி சாப்றோனா இந்த காலத்து எதமன் ட்ரெண்டிங்ல சாப்றோ அவ்ளோதா வித்யாசோ ம்
சேரி அவுங்களுக்கு ஏத்துக்க ஏ அவுங்களுக்கு ஏத் படி நம்ம மாறிக்கிறோ இந்த மாரி அவுங்களுக்கு எது பிடிக்கு வாவ் அந்த மாரி செஞ்சு குடுத்துக்கறோ ஆனா பரவால்ல நாங் இப்ப எல்லாமே செ கேக்க ஆரம்ச்சிட்டோ கொஞ்சோ பழைய காலத்து உணவுகள் சேரத்துக்கிறோ நம்
எல்லா விஷியத்திலமே நம்ம மாறிட்டோ முன்னாடி வந்துட்டு இந்த ச சாரீக்கு வந்துட்டு சேலைக்கு யாராவது இம்பார்டன்ஸ் குடுத்தாங்ளா சொல்லு கெடையவே கெடையாது இப்ப பாரு யார பாரு சாரி கட்டுறாங்க அதுக்கு இப்ப அந்த ஆரி பிளவுஸ் வந்திருச்சு து அதுக்கு வித விதமா ரி இப்ப இப்டிதா கட்டணும்ன்றதுக்கு எவ்ளோ மாடல் வந்துருச்
அ அ அதுலயுமே அட்வான்ஸ் வந்துருச்சு ஆ ப்ரீ பிளீட்டிங் வந்துருச்சு அதே ஒரு பிசினஸ்
ஆமா அப்போ வந்துட்டு சே சேரின்றதே ஒண்ணு இல்லாம இருந்துச்சு எல்லாரு சுடிதார்க்கு மாறி டாங்க வெளிநாட்டு உடைகளுக்கு மாறிட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க அதையே மறுவ்டி வந்துச்சு அதுவே இப்ப கல்யாணம்னா சேலதா ஆ வேறெங்கயு போணும்னா பங்க்ஷன்னா நாம இப்பிடிதா இருக்கணு தாவணிதா
ஆமா ஆமா ஆமா மறுடியு வந்துச்சு வெளிநாட்டுல உள்ளவங்களு நம்ம சைடுக்கு மார்றாங்க கொஞ்ச கொஞ்ச ஆமா இப்போ கொஞ்ச கா கொஞ்ச காலமாவே மாறிட்டு எங்கனாலு சேரியோ அந்த மாரி எல்லாருமே கட் ட ஆரம்பிச்டாங்க மாறித்தா வருது மறுவுடியு பழைய காலத்துல இருந்து கொஞ்ச கொஞ்சமா நம்ம மாறி
ஆமா கண்டிப்பா நெறையா விஷயங்கள் அத நோக்கிதா போறோ
ம் நல்லதுதா மாறுனால் அது வந்து நல்லாருக்குல்ல க முந்தயகாலத்துல இருந்து எது னாலுமே ம்ச் என்ன சொல்றது நம்ம நல்லதுக்குன்னு இருக்குல்ல
கடிப்பா
ஒரு சின்ன விஷ்யோ எடுத்தாலுமே அதுல எதாச்சு ஒரு நன்மைகள் இருக்கு
ஆமா
சாப்பாடு எடுத்தோனா அதுக்கு எதாச்சு சத்தோ எதோ து நம்மளுக்கு இருக்கு அந்த மாரதா ஆ இ இப்ப நம்ம அத தேடி தேடி கே தெரிஞ்சு அப்றோ தெரிஞ்சுக்கிறோ அத ஆமா
அதாம் குழந்தைங்க வந்துட்டு இப்போ நம்மோ நமக்கு தெரியுதுல இந்த காலத்துல வந்து உரங்கள்ல வந்துட்டு மருந்துகள் அதிகமாயிருச்சி எல்லாத்துலயும் கலப் கலப் படங்கள் அதிகமாயிடுச்சு அச்சோ அப்ப நம்ம கொழந்தைகளுக்கு நம்மளாவது ஓரளவு சாப்டோம் நம்ம குலந்தைகளுக்கு வந்துட்டு சத் தானது குடுக்கணும் அப்டின்ட்டுதா எல்லா தாய்மார்கலு இப்போ ஓடிக்கிட்ருக்கோம் எதையோ ஒன்ன பண்ணி கொடுக் பண்ணுவோ டிஃப்ரென்
அவங்க சாப்ட்டா போதும் அவங்க சாப்ட்டா போதும் உம் அந்த மாரி இருக்கு ஆமா ஆமா எல்லாருமே அப்டிதானன்னே எல்லாமே சேரிங்க இ சாத் தானா நம்ம குடுக்கனும் அவங்க எப்டி கேட்டாலும் சரி நம்ம செஞ்சு குடுக்குறனா அவங்க சாப்டுரகாண்டிதான செஞ்சுகொடுக் குறோம்
ஆமா இப்ப நாலாம் நாஅதா என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன் என் பொண்ணுல்லா சாப்பிடமாட்ட அப்படி சாப்டமாட்ரேயேயப்டின்னு சொல்லிலா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ஆளு இல்லாம எவ்ளோ குழந்தைகள் ரோட் சிலர்திரியிராங்க சாப்டவழியில்லாமா அப்ப உங்களுக்கு செஞ்சு கொடுக்கையிலே நீங்க சாப்டலனாயெப்டினு சொல்லி நானு இதையேதான் என் பொண்ணுட்ட சொல்லுவ அப்ப
செர் செர் ஆமா அது நல்லதுதா இப்போமே சொல்லிக்கொடுக் து நல்லதுதா
ஆமா கண்டிப்பா அப்பதான் அவங்க வந்து புரிஞ்சுநடந்துக்குவாங்க எப்போவுமே குழந்தைங்களவந்து கஷ்டம் தெரிஞ்சு வளக்கணும் கஷ் நம்மளோட கஷ்டத்த சொல்லி கொடுக்காம வளத்தோம்னு வச்சுக்கோங்களே அஹ் அது நமக்கு கஷ்டம்
உம் உம் அதுதான் நல்லதுகூட எப்பவுமே சொல்றதுதா
ஆமா அப்பதான் அவங்களுக்கும் புரியும் எத எந்த விஷயத்த எப்ப செய்யணு அப்டின்னு அப்பதா தெரிஞ்சுகுவாங்க அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு தானே நம்ம இருக்கோ
ஆமா இப்பமே சொல்லதா செய்யணு எல்லாமே சொல்லி தா குடுக்கணு நம்மதா சொல்லி் குடுக்கணு ங்களுக்குமே தெரிஞ்சுகணு அவங்களுல
சேரி சிஸ்டர் சேர் பாருங்க ஓகே உம் பாய் சிஸ்டர் உம் பாய் ரொம்ப சந்தோஷோ